ஹலோ ஆஹ் கேக்குது ப்ரோ உங்களுக்கு கேக்குதா ஆனா இப்பதா சாப்ட்டு முடிச்சுட்டு அப்டியே உட்காண்டருக்கே செரி உங்ககிட்ட பேசலாமே தா என்ன பண்றிங்க நீங்க சாப்ட்டிங்களா
இந்தோ இனிமேதாக்கா சாப்புட்ணு நீங்க என்னக்கா சாப்ட்டீங்க
நானு இன்னைக்கு மட்டன் பிரியாணி தா செஞ்சே செஞ்சுட்டு சாப்ட்டோ எல்லோரு முன்ட்டு
ஓ அதா அ சம்மர் லீவ்ல்லா முடி ஞ்சு போச்சு அடுத்தது இத நாளைக்கு க்கு மறு மாசோ தொடங்க போது இந்த லீவ் எப்படி கா போச்சு உங்களுக்கு
எனக்கா இந்த லீவு ரொம்ப கொடுமையா போச்சுன்னு சொல்லுவாங்கள அது மாரி போ ச்சு எங்கேயுமே போகவே முடில எல்லாருமே இங்கே வந்துட்டா எல்லா வந்ததுனால அப்டியே இங்கே எல்லாமே செரியா போச்சு ஒரு நாளு பீச்சுக்கு போனோ ஒரு நாள் அப்பறமா வந்து சினிமாக் போனோ அப்டின் அந்த மாரி தா ஓடி போச்சு
சேரிங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்கலான்னு இருக்குற இப்ப சம்மர் லீவு அத வந்து வெச்சுக்குங்க சின்ன வயசு ப்ல்ல எப்டி இருந்துச்சு இப்ப எப்டி இருந்துச்சு கொஞ்சோ அத டிஃப்ரன்சியேட் பண்ணி சொல்றீங்ளா உங்க லைஃப் டேஸ் வெச்சு
அது கண்டிப்பா சொல்லுவேங்க சொல்லுங்களே அப்டியா இருந்தா சம்மர் லீவ் வந்தா‌ நா வந்து ஊருக்கு போயிடுவ எங்க அம்மா ஊருக்கு போய் டுவோ அங்க ஃபுல்லா ஹில் ஸ்டேஷன் தானா சம்ம ஜாலியா இருக்கு
உம்
நால்லா ட்ரைன்ல தா ஒரு நாள் ஃபுல்லா ட்ரைன்லே போய்டு விட்டா மறுநாளே நாங்க ட்ரெயின்ல கெளம்பிட்டோனா அப்ப இப்ப தா ரிசர்வேஷ் சின்ன அப்டேட்ன்லா வருதுல அப்பலா அதெல்லா எதுவு கெடையாதுல காலைல ஏறி ஒக்காந்தனா நைட் ட்டு ஒரு எட்டு மணிக்குதா போய் ட்ரெயின் நிக்கு அது வரையு பாத்தீங்கன் வெச்சுகோங்களே நல்லா ஜாலியா வேடிக்க பாத்துட்டு ட்ரெயின்ல வரது போறதுன்னு வாங்கி சாப்ட்டுக்கிட்டு நானு ஏ அக் க்கா எங்கம்மா எங்கப்பான்ற மாரி கூட சித்திங்க பசங்கள்லா வருவோனு வருவாங்க ஜாலியா வேடிக்க பாத்துட்டு போவோ போனோன்னா அங்க ஒர் ரு இருவது நாள் முப்பது நாள் இருக்கிற மாரி இருக்கு மே மாச ஃபுல்லாவே அங்கதா இருக்கிற மார்ருக்கு
உம் உம்
ஒன்னா அங்கருந்து எல்லாருமே வெளிய கெளம்புவே எங்கள்து அம்மா வீடு ஃபேம்லி வந்து பெருசு எங்க அம்மா கூட பொறந்தவ்ங்க மொத்த எட்டு பேரு அஹ் ஒவ்வொருத்தருக் கு எங்க பெரிய பெரிமாக்கு மட்டு ஏழு பசங்க மத்தவ்ங்க எல்லாருக் அமே ரெண்டு மூணு அப்படின்ற மாதிரியா மொத்த பேருமே அப்படிதான் பெரியவங்க எல்லாம் கீழே ரூம்ல படுத்துட்டு இருந்தாங்கன்னா நாங்க எல்லாருமே மேல எங்கள்தே கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஒரு எத்தனை ஒரு பதினெட்டு இருபது பேர்கிட்ட இருப்போ பசங்கவரயுமே எங்க போனாலும் மினி ஒரு பஸ்ஸு ஒன்று ரெடி பண்ணிட்டு தான் போற மாதிரி இருக்கு ஜாலியாக இருக்கு சாப்பிடுறது அப்ப வந்து நம்ம சமைக்கிறது பண்ணுறதெல்லாம் எதுவுமே இருக்காதுல்ல எங்க வேலைன்னு பாத்திங்கன்னா சாமான் கழுவுறது துணி துவக்கிறது அதுக்கப்புறம் வீடு காலையிலையு சாயங்காலம தொட பெருக்கி தொடக்கிற வேலை தான் சேர்ந்துதான் பண்ணுவ ஜாலியாக இருக்கு அந்த இதுவே தெரியாது ரொம்ப ஜாலியா போவோம் எங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ அப்படி கிடையாது ஃலைப் எல்லாரு இங்க வந்தா நம்ம நம்ப ஒரு ஆள் தான் எல்லாருக்கு உட்கார வச்சு செய்ற மாதிரி இருக்கு அது தான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம்
ஆமா நாங்கள் வந்து அந்த காலத்தில்ல வந்து எப்பமே பஸ்ல தாங்க போவோம் ஏன்னா எங்க சைடு வந்து பாத்தோம்னா ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப தூரம் நான் ஊருக்கு கேட்டு ஆனால் எங்கே நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் தூரம் சோ அதனால வந்து நாங்க எப்ப இப்போவுமே பஸ்ஸு தான் ப்ரிஃபர் பண்ணுவோம் முன்னே வந்து எப்படி பாத்தீங்கன்னா ஆறு மணிநேரம் ஏழு மணிநேரம் ஆகும் நாங்கள் ஊருக்கு போகுறதுக்கு ஆனால் இப்போ வந்து ரெண்டுரை மணி நேரம் மூணு மணி நேரத்தில் ரோடு அவ்ளோ பைபாஸ் மாதிரி போட்டு வச்சுட்டாங்க காலியாக இருக்குது ரோட சோ அப்பல்லாம் நாங்க போக சொல்ல எப்படின்னா சீட்டு கிடைக்காது படிக்கெட்டில உ்காந்துங்கன்னு பஸ்ஸுக்கு அந்த சீட்டு பக்கத்தில கீழே உ்காந்துங்கன்னு அப்படி தான் போவோம் ஏறக்குறைய ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் டராவல் போற வழி எல்லாம் செடிங்க அ ஆ கரடு முரடா அந்த பாத அதல்லாம் கடந்து போயிட்டு ஊர்ல வந்து எங்க பேமிலி தவிர்த்து மத்த அத்த பேமிலி மாமா பேமிலி அந்த மாறி சித்தப்பா பேமிலி அந்த பசங்கல்லாம் வந்துருவாங்க ஆ வந் ந்த பிறகு ஜாலியா நாங்க சம்மர் லீவ்ல அங்க தா இருப்போம் மேக்சிமம் வந்து நாங்க கிரிக்கெட் விளாட போவோம் இல்லனா ஏரியில் தண்ணி இருக்கும் அந்த தண்ணியில் ஜாலியா குச்சி குச்சி விளாடுவோம் அப்டி குச்சி குச்சி விளாட சொல்ல பாம்புங்க இருக்கும் மீனுங்க இருக்கும் அங்கயே தா எல்லாரரும் துணிலாம் தொய்க்குவாங்க சில டைம் வந்து காலைல குளிக்குறோமோ இல்லையோ ஈவினிங் பிரஷுப் ஆகுற மாரி போய்ட்டு அங்க போய் குளிச்சிட்டு வருவோம் அதே மாதிரி வந்து நெலத்துல வந்து விவசாயம் அந்த மாதிரிலாம் பண்ணி டைம் ஸ்பென்ட் பண்ணுவோங்க ஆனா இப்போ இருக்குற சிடுவேஷன் இப்பல்லா நம்ப வெளில போறதுக்கே நம்மளுக்கு இட்ரெஸ்ட் வர மாட்டேந்து அது என்னென்னே தெர்ல அப்போல்லா ஜாலியா வெளிலேயே தா இருப்போ அந்த ஃபோனும் இல்ல நம்மக்கிட்ட வெளாட்றதுக்குன்னு பாத்தா நம்மளுக்கு அந்த பேட்டு பாலு அப்றோ பசங்க அவுங்க கூட தா ஓடி புடிச்சி வெளாடுவோ டி வி எப்பாச்சும் ஒரு வாட்டி தா பாப்போம் அந்த டிவிலயும் அந்த வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த சில பல கார்ட்டூன்லாம் போடுவாங்க அத பாத்துதா லைஃப் எல்லாம் அப்டி தாங்க போச்சு ஆனா இப்ப வந்து ஆயிரம் சேனல்லு ஆயிரம் ப்ரோக்ராம் இருந்தாலும் அந்த ஒரு ப்ரோக்ராம் வரலயே அப்படின்னு தான் மனசுக்கு தோணும் அந்த ஒரு பாட்டு விட்டு வரலயேன்னு தான் நம்ம மனசுக்கு தோணும் ஆனா இப்ப இருக்கிற லைஃப ரொம்ப அப்பத்தியோட கம்பேர் பண்ண இப்ப ரொம்ப வருத்தே இல்லாத மாதிரிதாங்க இருக்கு
ஆமா அது வேணா உண்மதா ப்ரோ அப்போ போ அதுதா இத்தன பேரு இருப்போன்றோல இத்தன பேரும் வெளியே போறோம் அப்டின்ன போது இப்ப அங்க எல்லாம் வந்து பெருநாள் பண்டிகல்லாம் ஊர்ல வரும் அந்த பண்டிக அப்பெல்லாம் பாத்தீங்கன்ன வச்சுக்கோங்களேன் யாங்கள்ல இருந்து எல்லாமே யான குதிர எல்லாமே நிக்க வெச் வச்சுருப்பாங்க வரிசையா அப்டியே கிட்டத்த கிட்ட ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு ஃபுல்லாகவே திருவிழா கோலமா தான் இருக்கும் நடப்போ அப்டியே நடந்து நைட்டெல்லா நடந்து நடந்து வேடிக்க பாத்துக்கிட்டு ராட்னம் சுத்திக்கிட்டு சுத்திக்கிட்டே தா இருப்போ நாங்க கொஞ்சோ கூட டயாடே ஆ அது விடிய விடிய கூட சுத்தி இருக்கோம் நாங்கல்லாம் விடிய விடிய சுத்திட்டு கூட ஆஹ் அதுதா இதுவா இருக்கு பாருங்களேன் நா அவ்வளோ நேரம் கூட நாங்க ஒரு எட்டு மணிக்கு நைட்டு கெளம்புனா விடிய விடிய மூணு நாலு மணி வரையும் சுத்திட்டு நாலு மணிக்கு மேல தா வந்து படுப்போம் திருப்பி ஆறு மணிக்கெலாம் எழுந்து உட்காஞ்சிப்போம் எழுந்து உக்கான்ட்டு எங்களது பைபாஸ் லேதா வீடு இருக்குமா அப்போல்லாம் இந்த பஸ் பாக்கறது ஆட்டோ பாக்கறது அதேல்லாம் பெரிய விஷயமா இருக்கும் போம்ல அதனால என்ன பண்ணுவோ எல்லாரு ஆளுக்கு ஒரு ஒரு கையில டி டி டம்ளர் ஒன்னு வெச்சுப்போ வெச்சுட்டு வரிசயா படிக்கட்டுல உக்காஞ்சிப்போ ஒக்கான்ட்டு பஸ் என்றது அப்றமா ஆட்டோ என்றது அப்றமா எத்தன லாரி போச்சுன்னு என்றது இது மாரி என்னைிக்கிட்டோ பண்றப்போ எதிர்க்க முந்திரி தோப்பு இருக்கோ முந்திரி பழோ விழு விழறத பாத்தோன்னே ஓடி போய் ஓடி போய் அத போய் எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வந்து ஒரு நாளைக்கி எத்தன சேத்து வைக்கிறோன்றது சேத்துவச்சு அந்த முந்திரிகொட்ட மொ தொத்தயும் சேத்து வச்சு ஒரே நால்ல அடுப்புல போட்டு எரிச்சு ஆளுக்கு ஒரு ஒரு டப்பு அப்பலாம் அந்த முந்திரிக்கொட்டைய வந்து இது பண்ணி சேத்து போட்டு போட்டு வச்சுப்போம் ஒரு பாக்ஸ ஃபுல்லா போட்டு வச்சுட்டு ஸ்கூலுக்கு இங்க வந்தவொன ஸ்னாக்ஸ் இதுதான்
ஆமாங்க இப்போ வந்த டெக்னாலஜியால நம்மளுக்கு வந்து இப்ப நம்ம சின்ன வயசுல வந்து நம்ம சொந்தக்காரங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு அவங்கள பாத்தாலே ஒரு மகிழ்ச்சியா இருக்கு அவங்க கூட இருக்கணுனு தோணு ஆனா இப்போ வந்த ட டெக்னாலஜி வந்து நம்மள வந்து அது அந்த உறவுகளை பிரிச்ச மாதிரி தான் எனக்கு தோணுது இப்போ நீங்களு கம்பேர் பண்ணி பாருங்களே சின்ன வயசில் அந்த பசங்க அவங்கள எல்லா பார்த்த பிறகு ஐயோ எப்போ வருவாங்க எப்போ விளாடலா எப்போ வீட்டுக்கு போகலா அப்படின்னு இருக்கோம் ஐயோ இவங்க வீட்டுக்கு போறாங்களே ஊருக்கு போறாங்களே அப்படி ப்டின் இருக்கு ஆனா இப்ப வந்தம்னா உங்குளுக்கே தெரியு ஏந்தா இவுங்க வந்தாங்களோ அந்த மாரி தாந் தோணு இது ஏ அப்டினு பாத்தம்னா நம்ளுக் வந்து அந்த கம்யூனிகேஷன் முன்ன மாதிரி இல்ல முன்னெல்லாம எதோ ஒன்னுன்னா நம்ப வந்து மேனுவலா தா பேசிப்போ மேனுவலா பேசிப்போ அந்த லெட்ரு போட்டு அ அந்த மாரிதா பேசுப இப்ப வந்து நம்பளுக் வந்து அ அடிக்கடி ஃபோன்ல பேசுறதுனாலயு வீடியோ கால்ல பேசுறதுனாலயு நம்புளுக்கே ஒரு டைம் வந்து சலிச்சு போய்ருது சோ சில விளயாட்ட கூட அப்டிதா நம்ளுக் தோணுது முன்ன வந்து விரும்பி வெளாட்ன வெளாட்டு கூட இப்ப நம்ப அது வெளா ட்னுனு பாத்தா கூட அய்யயே இந்த வெளாட்டா ரொம்ப வ ஒடம்பு வலிக்குண்டா கை வலிக்குண்டா கால் வலிக்குண்டா அப்டின் சொல்ட்டு அந்த மார்தாருப்போ ஆனா இந்த வீடியோ கேம்ஸு அந்த மொபைல்ஸு இந்த மாரி வந்த பிறகு நம்பளுக் வந்து அந்த சோம்பேறித்தனோ உருவாயிருச்சா என்னான் தெரியில நம்ம சந்தோஷத்தையு அது கொண்டு போயிருச்சு நம்ப உடல் ஆரோக்கயத்துக்கு கொண்டு போயிருச்சு
ஆமா ப்ரோ அது வேண்ணா உண்மை தா அப்போ ஊருக் போறப்ப இப்பயாச்சு இத்தன கேம்ஸ் அது இதுன்லா இருக்கு அப்பல்லா நம்ப என்ன வெளையாடுவோ நொண்டி வெளையாடுவோ அதுக்கப்பறமா அந்த கட்டங் கிழிச்சு அந்த க குச்சி எங்க தூக்கி போட்றோமோ அது வரையு நம்மளோடய அந்த ஃபிளாட்ட பிடிக்கற மாரி அந்த விளையாட் எ எக்கி எக்கி கால வெச்சு வெச்சு போறது புடிப்போ ஓடி புடிச்சு வெளாடுவோ கண்ணா மூச்சு வெளாடுவோ
உம்
அப்பறமா ஊர்ல நாங்கள்லா பொம்பள பசங்க இருக்கோ அப்டின்னவு அண்ணனுங்க தம்பிங்கள்லா சேந்து என்ன பண்ணுவாங்கன்னா நாலு குச்சி நட்டு அது ஒரு கூடாரம் மாரி வெ ச்சு குடுப்பாங்க வெச்சு குடுத்து அங்க ஒரு டென்ட் மாரி பண்ணி குடுத்து அது உள்ள வந்து குட்டி குட்டி சோப் ப்பு சாமான வெச்சுட்டு சமைப்போ சமைச்சு வெ ப்போ இவுங்க வந்து சாப்புடுவாங்க அதுக்கப்பறமா என்ன பண்ணுவோ என்னென்ன செடிங்கல்லா இருக்குது என்னென்னெல்லா இப்ப ஃப்ரூட்ஸ் எல்லா சாப்பறமோ அந்த ஸ் ஈடெல்லா நாங்க எடுத்து து இது பள்ளந் தோண்டி பொதைப்போ பொதைச்சிட்டு அது அடுத்த வாட்டி வரும்போது அது மொளச்சிருந்துதுனா எங்க பாட்டி அதுக்கு வேற ஒவ்வொருத்தர் பேர வேற நட்டு வெப்பாங்க எங்ளுக்கு ஒரு ஒரு எடியில நட்டு வெச்சுட்டு இத பாரு போன வாட்டி நீ நட்டு வெச்சுட்டு போனல்ல இது வளந்திருக்கு பாருன் காட்டுவாங்க ஊருக்கு நொழைஞ்ச ஒன்னே ஃபஸ் ட்டு எல்லாரையு எப்டி இருக்கீங்கன் கேக்கறோமோ இல்லியோ நேரா பின்னாடி தா ஓடுவோ ஓடி போயிட்டு எல்லாத்தையும் போய் பாப்போ என்னென்ன செடி வளந்திருக்கு நம்ம நெட்டதுலன் பாத்துட்டு அதுக்கப்புறமா அவ்ளோ ஜாலியா இருக்கு அதே மாரி ரிட்டர்ன் வரும்போது ஒ ஒரே அழுகையா இருக்கு எங்குளுக்கு அழுகையா இருக்கு அவுங்குளு அழுவ்வு
ஆமாங்கா நாங் கூட அத தூங்கனா ஏஞ்சுக்கவே மாட்டங்கா அந்த கெளம்பற நேர த்துல வந்து படுத்துருப்பே அந்த பெட்டுல படுத்து அப்பா அம்மால எழுப் வாங்க டே வாடா கெளம்பலா கெளம்பலா அப்டின்னு சொன்னா நா எஞ்சிக்கவே மாட்டே எங்க அத்தைங்கள்லா ஒரு கர்சிஃப் இருக்கு
உம்
அ என் பேக்கெட்ல வந்து காச போட்டு அனுப்புவாங்க அந்த காசு வந்து சில டைம் வந்து நா தூங்கறப்போ பேக்கெட்ல இருந்து உழுந்துருமோ சொல்லிட்டு கர்ச்சிஃப்ல போட்டு அத கட்டி அந்த மாரிலா கொடுப்பாங்க. ஆனா முன்ன வந்து நம்மளுக்கு வந்து நீங்க பாத் திங்கனா அந்த ஊர்லதா ரங்கராட்னோ அந்த மாதிரி எல்லா வெளாட சொல்ல ஜாலியா வெளாடுவோ ஆனா இப்ப வந்து ரீசண்டா நா கூட தீம் பார்க்கு கொ போனே ஒரு ரங்கராட்னோ வெளாடுனா தல சுத்துற மாதிரி இருக்குது ஒரு மாரி ஆ மயக்கமா இருக்குது என்னனே தெர்ல ஒருவேள வயசு ஆயிருச்சா இல்ல
நடக்கவே முடி யில பாருங்க ஒரு அத மெயின் நடக்கவே முடியல பாருங்க கொஞ்சோ தூரம் நடந்த அடுத்த நிமிஷமே மூச்சு வாங்குது அதுக்கப்புறோ அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கணு நா வரல நீங்க வேணா போயிட்டு வாங்க அப்டின்ற மாரி பசங்கள அனுப்பிட்டு நம்ம உட்காற மாரி இருக்கு அதுங்க நமக்கு மிச்சமாகுது ஐயோ என்னால முடி டில நீயு வாமா அப்டின்னுங்க
அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கு கூட போனங்க்கா அது எனக்கே ஆச்சரியமா ஆயிச்சு என்னடா இது பாத்தீங்க நம்ம கம்ப்யூட்டர் காலத்துல இருக்கிறோ இன்னு இத்தன பேர் வராங்களேன்னு எனக்கு ஆச்சரியம் ஆயிச்சு ஃபிசிக்கலா பண்றது கூட இன்னு கூட நமக்கு இன்வால்வ்மெண்டா ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு கூட தோணிச்சு அந்த த ண்ணில வெளாட சொல்ல பாக்கறதுக்கே ரொம்ப ஆர்வமா இன்ச்சு நம்மளுக் கு அவங்களா வெளாடுறாங்க நம்ளும் போய் வெளாடலா அப்டின்னு அந்த மாரி ஃபிசிக்கலா போறதுக்கும் நல்லா இருந்துச்சு ஆனா மக்கள் இன்னு அந்த பழசு மறக்காம இருக்கறதுதா ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா செரிங்க்கா இன்னொ இன்னொரு கால் வருது நா அப்புறமா பண்ணட்டுமா சரிங்க்கா ஓகேக்கா தேங்க்யூக்கா